இருக்கீங்க
வணக்கம் நல்லாக இருக்குறோம் நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே இப்ப பாத்தீங்கனா நம்ம வந்து சமையல பத்தி பேஸ்வோ உங்கள்க்கு யாராவ்து தெரிஞ்சவங்க இல்ல வீட்ல யார்னா நல்லா சமைப்பாங்களா எப்பிடி உங்கள்க்கு எதாவ்து சமையல் புடிக்குமா
ம் எனக் சாப்பாடு விஷ்யத்துல வந்து உணவு வந்து ருசியா இருந் தா எந்த உணவா இருந்தாலு எடுத்துக்கலா ஆனா வந்து பிடிச்ச உணவு அப்டின் சொல்லில்லா இருக்கு அப்டி பாத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா நெ றைய உணவு இருக்கு இப்ப பாத்தீங்கனா எனக்கு பிரியாணின்னா எனக்கு பிடிக்கு அது வந்து நல்லா ருசியா செஞ்சு குடுத்தாங்க அப்டின்னா அது நல்லபடியா நாங்க சாப்புடுவோ வயிறு நெறைய சாப்புடுவோ ஆ அதுக்கு தகுந்தது வந்து கத்திரிக்கா பச்சடி வெங்காயபச்சடி இந்தமாரி வந்து ஸ்விட் பிரெட்அல்வா இந்தமாரில்லா வந்து அவுங்க செய்து குடுத்தாங்க அப்டின்னா அது நல்லாருக்கூ எந்த பிரியாணியாருந்தாலு அதுல உள்ள கறிவகைகள் வந்து நல்லா வேந்து வெந்து அதுல வந்து நல்ல ஜூஸியா இருந்ச்சு அப்டின்னா நல்ல டேஸ்டாவு இருக்கூ நம்ம ந வழக்கமா சாப்புட்றத விட ஒரு நாலு வாய் எக்ஸ்ட்ரா சாப்புல்லா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆமாங்க யாருக்கு தாங்க பிரியாணி புடிக்காது இப்ப இருக்குற பொறந்த கொழந்தையகூட பாருங்க ஒரு ஏழு எட்டு மாச கொழந்தையாருந்தா பிரியாணி புடிக்கதாங்க செய்து சாதா சாப்பாடவிட்டு பிரியாணிய ஊட்னாக்க நல்லா சாப்பிடுது ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா கூடவே சாப்பிடுது ருசி யாருக்கா பத்தாதுக்கு தயிர்சட்னியு அந்த பிள்ளையான கேட்க்கதா செய்து வேணு தயிர்சட்னி வேணு அப்டின்னு கேட்டு ஒரு மாத ஒரு வருட கொழந்தைய இருந்தா கேக்கதா செய்து சாப்டதா செய்யுதுங்க ரொம்பவே வந்து பிரியாணியின்றது எல்லாத்துக்கு ரொம்ப புடிச்ச விஷ்யந்தாங்க அது இன்னு எங்க வீட்ல பாத்தீங்ன்னா வந்து எங்க பசங்கள்க்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவுங்களுக்கு பாத்தின்னா பரோட்டன்னா ரொம்ப புடிக்கு அதுவூ நா சுட்ற பரோட்டானா எ பசங்களுக்கு வந்து ரொம்ப புடிக்கு அது எப்டி வந்து மொறுமொருனா போட்ணும்னு பார்த்தீங்கன்னா மாவு பெசையும்போது வந்து நல்லா கொஞ்சொ விட்டுவிட்டு நல்லா அமுத்தி நல்லா மாவுபெசயுனு பெசஞ்சிட்டு வந்து நல்லா பெசஞ்சிட்டு எண்ணெ ஊத்தி நல்லா ஒரு ஒரு மண் நேரொ ஊறவுடணுங்க அங்க மைதாமாவ ஊற வச்சதா ஊற்னதுக்கு அப்றொ அந்த கை தொட்ட அப்டே உள்ள போணு அந்த மேர் நல்லா சாஃப்ட்டாயிர்க்குனு மாவு சாஃப்ட்ஆனுத்துக்கு அப்றோ அப்றொ அத பத்தினா நல்லா பேலா வெச்சுட்டு கத்தி இருக்குல்லையா கத்தில அதாலா நீட் நீட்டமா கோடு போன்ணு கோடு போட்டு அப்ற அது எல்லாத்தியு ஒண்ணு சேத்து அந்த மாரி தாங்க பேடா போன்ணும் பேடா போட்டு அதுக்கப்றோ லேசா அத தேச்சி நம்ம கல்லுல போட்டு சுட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு கடை பொரோட்டா மாரியெ சூப்ரா வரு எபிள்ளைங்களுக்கு நா சுட சுட நா செஞ்சு குட்த்தென்னுவய்ங்கள வெச்சு விளாசுவாங்க இல்ல பாராட்டி தள்ளிருவாங் அம்மா நீங்க நல்லா செஞ்சிர்க்கீங்க நல்லா செஞ் அதுக்கூ அதமட்டன் தொக் ஓ இல்ல சிக்கன் கிரேவியோ இருந்தாலு எ பிள்ளைங்க வெச்சு வெளாசுவாங்க நல்லா செஞ்சிருக்கீங்கன்ட்டு
பன்னீர் பட்டர் மசாலா செய்தீங்கன்னாகூட அதுக்கு வந்து அது தோதுவாகதா இருக் நல்ல சூப்பராருக்கும் அத வந்து எப்டின்னா சுடசுட போட்டு சுடசுட ஊத் தி சாப்ட்டோ அப்படின்னாக்கா அது செரியான டேஸ்ட் இப்ப கூட வந்து வாய் ஊறுது ப்ப செஞ்சு குடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்டின்ற அளவுக்கு இருக்கு எஏன்னா வந்து சாப்புற்ற விஷ்யல்லையா நமக் பிடிச்ச ஆயிட்டொ அப்படின்னபோது யாருமே அத விட்டு குடுக்க மாட்டாங்க
ஆம்மா
பாத்தீங்க அப்டின்னா வீட்டுல செய்யறது வந்து எப்டின்னா ஆ அமையு நல்ல அமையு அத வந்து நல்லா செய்து குடுப்பாங்க சாப்புல்லா கொள்ளலா அது வந்து மைதாமாவு புரட்டா அப்படின்னம்போது வந்து அவங்க அதுக்கு வந்து டைம்ஸ்பெண் பண்ணி அத நல்லா செய்து அவுங்க கிட்டத்தட்ட இவ்வளநேரொ வச்சிருந்து இந்த மாரி குடுத்தாங்க அப்டின்னாக்கா அவுங்க சாப்புற்றன் மூணு புரோட்டா சாப்பிடுறாங்கன்னா அஞ்சு புரோட்டா சாப்புடுவாங்க என்ன வயிறார சாப்புடுவாங்க அதே மாரி பாத்துகிட்டீங்க அப்டின்னா திருநெல்வேலி இருக்கு இந்த திருநெல்வேலில புரேட்டா பாத்தீங்கன்னா அதுவு நல்லா இருக்கு எப்டின்னா அவங்க வந்து பிளேட்ல வந்து நம்ம இப்போ வச்சிட்டு பிச்சு போடுவோ பிச்சு நம்மதா சாப்டுவோ ஆனா அவங்க அப்டி கெடையாது பிச்சே போட்ருவாங்க அவங்க அது மேல சால்னா மட்டன் சால்னா ஊத்துவாங்க அப்டியே பாத்தீங்க அப்டின்னா பஞ்சு மாரி ஆய்டு அது எடுத்து சாப்பிடும் போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அற்புதமா இருக்கு
சேரிங்க சேரிங்க பரவால்ல நீங்க நல்லா திருநெல்வேலி பரோட்டா ஒரு புடி புடிச்சிருக்கீங்க போலயே நல்லா அத பத்தி ரிசல்டு சொல்றீங்க
ஆமா போற நேரமெல்லா வந்து அத ஒரு தடவ்யாது சாப்ட்டரனு ஏன்னா வந்து அது எங்க ஊரு அது அந்த ஊர்ல வந்து அது பேமஸு அதே மாரி அல்வாவும் ஃபேமஸு அந்த இது வந்து நம் போற நேறோ வயிராற சாப்ட்டு வரலா ஆனா அல்வா திடமாதா சாப்ட முடியு திட்டமாதா சாப்ட முடியு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா சக்கரை உணவுன்றதே வந்து ஒடம்புக்கு வந்து கொஞ்சோ கெடுதியா இருக்கு அதனால எப்பவுமே அது பாத் த்தீங்கனா அளவா எடுத்துக்கிட்டா நல் நல்லது தாங்க அது எப்பவுமே இன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந் து அதிகமா வெயில் காலமா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோ பிரியாணி எல்லா கொழந்த கொஞ்சோ லைட்டாதா சாப்புட்னு இன்னு பாத்தீங்கன்னா அந்த தயிர் சாதம் அப்றோ லெமன் சாதோ இந்த மாரி எல்லா பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோனா ஒடம்புக்கு வந்து ரொம்போ குளிர்ச்சிய கொடுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த வெயில் அதிகமா இருக்கறனால சாப்பாடு அளவு எல்லாமே வந்து பாத்தீன்னா காரோ புளிப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப கொறச்சுக்கறது நல்லது ஏன்னா வந்து இப்போ நெறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா பி பி பிரஷரு அந்த மாரி ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க வெயில்நால இன்னுமே வந்து எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் தாக்கம் கொறயவே இல்லங்க அதிக அதிகமாவே இருக்கு கொஞ்சங் கூட மழ வரவே இல்ல இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாருக்கு இப்பல்லா பாருங்க ன்னு காசு இல்லாதவங்க எல்லா வந்து ரொம்ப கஷ்டப்படுற அவுங்கல்லா ஏ சி யே வாங்கி போட்டாங்க கடனா இருந்தாலு பரவாயில்ன்ட்டு அப்ப எந்த அளவுக்கு இந்த வெயில் வந்து நம்ள பாடாப்படுத்துது பாருங்களே கடனா இருந்தாலு பரவால்ல எவ்ளோ ஆனாலு பரவால்ல அப்டின்ட்டு ஆமா
ஜூஸ் பன்னீர் இது நெறயா அந்த அ வா என்னது வாட்டர் மெலன் ஜூஸு அப்ரோ மோரு அப்றோ அந்த ப பதினி நொங்கு இந்த எளனி இதெல்லா வந்து இப் பத்துக்கு தேடி அழையிற அளவுக்கு வந்து வெயில் சுட்டெரிக்குது மனுசன அது வெயில் சுட்டெரிக்கறத விட ஊம வெயில்னு ஒரு வெயில் அடிக்குது அது அடி ச்சுதுன்னா அவங்க ஒடம்பு பூரா நெருப்பு மாரி கத கதன்னு இருக்கு அப்போ அத தேடி அலய வேண்டியதா இருக்கு இந்த சாம்பார் சாதோ தயிர் சாதோ சாம்பார் சாதோங் கூட அந்த அளவு ஓடாது தயிர் சாதந்தா ஓடுமே அந்த அந்த தயிர் த்தாததுல பாத்தீங்க அப்டின்னாக்கா இந்த இது போடுவோ மாதுளம் பழோ மாதுளம் பழத்த அதுல வந்து பிச்சு போட்டு ஆமா நீங்க சாப்டது கெடையாதா நல்ல டேஸ்டா இருக்கு அது அது டேஸ்ட்டா இருக்கு அது ஆ விக்குது நெறைய கடைல வி்க்குது அது வந்து அதுக்கு ஒரு புறோ வந்து அ அப்டி இல்ல நீங்க வந்து ஒழுங்கா நீங்க சாப்ட்ருக்க மாட்டீங்க நீங்க சேரி இது பண்ணிருக்க மாட்டீங்க இது வந்து வி விக்குது ஆ இதுல வந்து இது இப்டி சாப்புட்டோ அப்டின்னா ஒன்லி ஒன்னு அந்த டேஸ்ட்டு இரு ஓ ரெண்டாவது வந்து அதுவு வந்து உங்களுக்கு கூலிங்கான ஐட்டந்தா அதுவு சேத்து சாப்டீங்க அப் அப்டின்னா அது நல்லா சூப்பரா இருக்கு ஒரு ஊறுகா ஒண்ணு வெச்சு லைட்டா தொட்டு நக்கி சாப்டீங்க வெச்சு கீங்களா அது பாட்டுக்கு சாப்டுகிட்டே இருக்கலா அதுல தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட சாப்புல்லா
ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா இப்போ இன்னும் பாருங்க இந்த வெயில் வந்தனால இன்னு இந்த சில கடைக்காரங்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கொல்ல லாப் போங்க யாரு இந்த ஜூஸ் கடக்காரங்க இந்த வெளிய அதுக்கெல்லா கூடனு திருவுழா எல்லாங் கூட இந்த ஃப்ரூட் மிக்சர் இதெல்லாங் கூட போற ஆரம்பிச்சுட்டாங்க பால் சர்பத்து அதெல்லா அவுங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே லாபம் வரு ரொம்ப இந்த எண்ணத்துல வந்து லாபோ ம்ச் இன்னு சில பேரு பாத்தீங்கன்னாலு சில வந்து காசு இல்லாத இதெல்லா செய்றாங்க இங்க கூழு மோரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்டால வெச்சு இலவசமா குடுக்குறாங்க இந்த மாரி குடுத்தா நன்மையுங் கூட ஒருத்தரோட வெயில் தாகத்த வந்து தனிச்ச மாதிரி ஆகுதுங்க இந்த மாரி சில பேர் செய்யற நல்ல விஷ்யமு ரொம்போ நல்லதா இருக்குங்க
ஆமா நீங்க சொல்ல போனா இந்த கூழ்ன்னு சொன்னீங்களே இந்த கூழு வந்து மின்ன நா குடிக்கும் போது வந்து பத் த்துருவா இப்ப பாத்தீங்க அப்டின்னா இருவதுருவா முப்பதுருவா ரேஞ்சுல போயிடுச்சு ஏனா வந் ந்து அத பத்தி மக்கள் தெருஞ்சுக்கிட்டாங்க அந்த வெயில் நேரத்துல இத குடுச்சா ரொம் ரொம்ப நல்லது அது கேப்பங் கேப்பங்கஞ்சி மாரி கேப்பங்கூழ் வந்து கெக்கு காச்சி அதுல வந்து ப சாதத்த போட்டு அத ஒரு எப்டி சொல்றது ஒரு கஞ்சி மாரி ரெடி பண்ணி அதுல வந்து வெங்காயோ இதெல்லா கட் பண்ணி போ ட்டு அதுக்கு சைடிஷ் எல்லா குடுப்பாங்க அது எப்டி அப்டின்னாக்கா வந்து பச் பச்ச மொளகா காஞ்ச மெளகா அதுக்கு வந்து அதுலயு வந்து இருக்கு எறா இருக்கு ஊறுகா இருக்கு
அதுக்கு எறா ஊறுகால்லாந்தா தொட்டுக்குவாங்களோ
ஆமா அதுத்த அது அ எப்ப எப்பு அப்டின்னா நா ஒ நா ஒரு மாரி சாப்புடுவ இன்னொருத்தரு ஒரு மாரி சாப்புடுவாங்க அப்புறோ வந்து மாறி மாறி சாப்டுவாங்க அதனால அவங்கவுங்களுக்கு தேவையானது மாரி சைடிஸ் வெச்சுருப்பாங்க அதுக்கு கருவாடு வெச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரு வந்து என்னா மோர் கொளம் மோரு மிளகாண்ணுவாங்க அது வெச்சுருப்பா அங்க அவங்கவுங்களுக்கு புடிச்சத வெச்சு சாப்டா தான வந்து அவங்க அடுத்து அத ட்ரை பண்ணுவாங்க அடுத்து இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க அது வியாபாரோ வந்து விருத்தியாகு
நறையா பேரு வந்து ஆமா அதே மாரி இப்போ அந்த மாரி எல்லா இதாகறனால ம்ச் இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப ஜூஸ் கடையில நம்ம ஜூஸ் வாங்குனா கொஞ்சோ இந்த மாரின் பாத்தா சிலம்ம அதுதா அவங்க ஒரே மிக்சியில ஒரே இ இது நறையா யூஸ் பண்றான்றதுக்காக நம்ம பல கடைல பழோ வாங்கியாச்சு போல்லான்னா
சொல்லுங்க
புள்ளைகள்லா வந்து இந்த வெயில் நேரோ வந்ததுல ரொம்ப அதிகமாடிது இப்போ உதாரணத் த்துக்கு ஆப்பிள் பாத்தீங்கன்னா எரநூத்தி அம்பதுருவா சொல்றாங்க மாதுளை முன்னூறூபா சொல்றாங்க சாத்துக்குடி மட்டுந்தாங்க பரவால்ல ஓரளவு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்டின் இருக்கு மீதி எல்லாமே திராட்ச அது இது எல்லாமே வெலக் இருக்கு இந்த நேரத்துல வாட்டர் மெலன் அந்த இது பாத்தீங்கன்னா ரொம் மொதல்ல வரும்போது ரொம்போ வெலை கம்மியா இருந்துச்சு பத்து ரூபா கிலோ அந்த மாரி இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது ரூவா கிலோ ஆக்கிட்டாங்க ரொம்ப ஏனா அதுதா வந்து ரொம்ப குளிர்ச்சிய குடுக்குது எது ரொம்ப குளிர் ச்சி குடுக்குதோ அத வந்து வெல அதிகமா விக்கிறாங்க பழங்க அத
ஆமா நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க வந்து கடையில போய் வாங்கி சாப்ணு அது கெடையாது முக்கியமானது வெயிலுக்கு வந்து தேவையானது நம்ம வீட்லே இருக்கு பழைய சாதத் த நைட்ல தண்ணியில போட்டு காலையில வந்து அத வந்து குடிச்சோ வெங்காயத் சின்ன வெங்காயத்த கடிச்சிட்டு குடிச்சோ அப்டின்னா அத விட குளிர்ச்சி எதுவுமே கெடையாது அதுல வந்து விட்டமின்ஸ் ஜாஸ் த்தியா இருக்கு குழந்தைங்க மொதகொண்டு சாப்புலா ஒரு பதினோரு பதினொன்றர மணி வாக்குல கொழந்தைங்க சாப்புல்லா நம்ம வந்து அதே டைமோ இல்ல பத்து மணிக்கோ எடுத்துக்கிட்டோ அப்டின்னா அன்னைக்கி ஒரு நாள் ஃபுல்லாவே எனர்ஜி இருக்கு நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எல்லாமே இது பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இத ஆமாங்க நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பரவால்ல நீங்க எல்லாமே கரெக்டா பேசுனீங்கப்பா உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்பே ரொம் சந்தோஷம் நம்ம அடுத்த பிரிவுல சந்திக்கலா இப்ப நம்ம நேரம் முடிந்து விட்டது நன்றி வணக்கம்